கேக்குது ப்ரோ எப்டி ப்ரோ இருக்கீங்க
ம் நல்லா இருக்க ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாகிற ப்ரோ உங்க ப்ரோ உங்க பேரு
பேரு அதெல்லா விடு ப்ரோ என்னா ப்ரோ பண்றீங்க
ப்ரோ நா கா நல்லா போது ப்ரோ லைஃபு அப்புறோ நா வேலைக் போற ப்ரோ நீங்க
நா படிச்சு முடிச்சே வேலக்கி போனு வேல தேடிட்ருக்கே ம் ம் வேல
அப்டியா ப்ரோ ப்ரோ செகன் டிகிரி ந இன்னா டிகிரி போட போற செகன் டிகிரி
எம் சி ஏ பண்ணலான் பாத்தே எம் சி ஏவா எம் பி ஏவா தெர்ல செரி எம் பி ஏ பண்ணிட்டு எதனா துணி பிஸ்னஸ் எதனா பண்லா இந்த துணி கடையில கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் அதிகோ
அப்டியா ‌ப்ரோ
க்ளாத்திங் சைட்ல எதனா பிஸ்னஸ் பண்லா அப்டின் பாக்குறே
அ செரி ப்ரோ பண்ணு ப்ரோ
முன்பணம் போட்றதுக் பணோ இல்ல ப்ரோ ஐடியால்லா நெறியருக்கு
அப்டியா ப்ரோ
ம் அமௌண்ட் ரெடி பண்ணி இதுவ் பண்ணோ
ம் எவ்ள ப்ரோ அமொன் தேவப்படுது
அது ஒரு டென் லேக் வரும் ப்ரோ
ப்பா டென் லேக்கா ப்ரோ
அதுதா அப்டே சின்ன சின்ன ஒர்க்ல்லாம் போய்ட்டு அப்டே சேத்து வெச்சி
ஓ அப்டியா ப்ரோ சேத்து வெச்சி பண்ண போறியா ப்ரோ பண்ணு ப்ரோ ஆல்த்பெஸ் ப்ரோ
பண்ணணு ஆனா ஒரு மூண் வர்ஷோ நாலு வர்ஷோ ஆயிடோ
ம் இன்னா ப்ரோ இப்போ சாப்ட்டிங்ளா ப்ரோ
இப்ப தா ப்ரோ எழுச்சே எ ன்ச்சி மொபைல் எடுத்தே செரி நைட் லேட் ஆயிச்சு ப்ரோ பங்ஷன் ஒன்னு போய்ட் வந்தே அண்ணா மேரேஜு அ ரிலேஷன்லா நெறிய பேரு வந்துந்தாங்க ம் அப்டே வெளி வெளில போய் சுத்திட்டு வீட்டுக்கு வரவே ஒரு மூன் ஆய்ச்சி ம் ஆமா
ம் ம்
பத்த இப்பதா ஏன்ச்ச சாப்புன்னு குளிக்கினு சோ ரெண் மூன் நாலு வேல மூணு முடிச்ட்டு போய்டலான்ட்டு வந்த நீங்க எப்டி ப்ரோ நல்லா இருக்கீங்ளா லைஃப்ல்லா எப்டி போகுது
லைஃப்ல்லா நல்லாதா போது ப்ரோ நா இப்பதா தேர்டு இயர் படிக்கறன் ப்ரோ தேர்டு இயர் பஸ்ட் இன்னு பண்ணு ப்ரோ டிகிரி பண்ணு ப்ரோ
அரியர்ல்லா எது இல்லல்ல
இருக்கு ப்ரோ ரெண்டு இருக்கு ப்ரோ
எப்டி ப்ரோ நீங்க வில்லேஜ் சைடா இல்ல சிட்டியா
வில்லேஜ் சைடுதா ப்ரோ நானு நீங்க ப்ரோ
நா சிட்டி ப்ரோ எப்டி ப்ரோ விவசாயோ எல்லா பண்ணுவீங்ளா நீங்க
பண்ணுவோ ப்ரோ விவசாயோ பண்ணுவோ ப்ரோ நீங்க
எப்டி இயற்கை முறைல பண்றீங்ளா இல்ல இந்த மருந்தெல்லா அடிப்பாங்கல்ல அந்த மாரியா
அப்டி மருந்து அடிக்கிற மாரிதா ப்ரோ பண்ணுவோ நீங்க நீங் பண்ணமாட்ட உனக்கு ம் ம்
விவசாயம் எல்லா பண்ணனுட்டு ஆச இருக்கு ஆனா இங்க பண்ண முடியாது ஆனா அந்த எட எல்லா பாக்க சொல்ல சூப்பரா இருக்கு ஃபுல்லா ப ச்ச பசேல்னு இருக்கு இந்த கிராம சைடுல எல்லா சூப்பரா இருக்கு ப்ரோ நல்லா பீஸ் ஃபுல்லா
ஏன் ப்ரோ ரெடிதா ப்ரோ நா நெல் அறுப்போ நாங்க நீங்க எ நெல் நடுவோ மல்லிச்செடி வெச்சிருவோ நெறய பயிர் வளப்போ ப்ரோ கிராஸ் வீட்லதா ப்ரோ இருப்ப
அப்ப ஏன் ப்ரோ நல்லதா நெல் ப்ராஃபிட்தான ப்ரோ
நெல்லு பராஃபிட்தா ப்ரோ அதுக்கு இப்போ எட உ உயிலத்துக்கு தனி காசு மருந்துக்கு
ஓ அது டிராக்டர் வெச்சு எதோ கிளீன்ல்லா பண்ணுவாங்கல்ல அதுவு ஸ்டார்டிங்ல ம்
உங்களுக்கு தெரிது ப்ரோ டெக் ஃபேஸ் ப்ரோ பூச்செடி, மல்லுச்செடி இந்த மால கட்றாங்கல்ல நெரியா மால
ஆமா
பூவு நம்மருக்கு ப்ரோ நீங்க ப்ரோ நீங்க அதெல்லா பாத்துக்கீங்ளா பாத்துர்க்கீங்ளா
மால பாத்துருக்கோ அதா நீங்க பூ எத்துன்னு போய்ட்டு அந்த கடைல போய் குடுத்துருவீங்க காசு வாங்கி ப்பீங்க அவுங்க அதெல்லா கட்டி அப்டியே விப்பாங்க
ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ
இது ஒரு பிசினஸ்ஸு
பிசினஸ் இல்ல ப்ரோ ம் அது ஒரு நம்ப நமக் தெரிஞ்ச தொழில் அது பிசினஸ் சொல்லலா அப்டி ப்ரோ இப்ப நமக்கு தெரியாத தொழிலு ம் ஆமா ப்ரோ உங்ள்து நீங்க வந்தது இல்லயா ப்ரோ இந்த வழி
இல்ல இல்ல ஃப்ரெண்டு ஒருவாட்டி வீட்டுக்கு கூட்டுன் போயிருக்கான் அவுங் ஊருக்கு ஒரு டென் டேஸ் ஸ்டே பண்ணோ பசங்கெல்லா சேந்து ஒண்ணா அப்ப அப்டியே சின்ன சின்ன விசயோ எல்லாம் பாத்து கத்துகனு அந்த மாரி அப்டியே சிட்டில சிட்டில ஒன்னு இல்ல ப்ரோ எப்பவு எந்ச்சிக்கிறது வேலைக்கு போனா வேலைக்கு போணு எல்லா படுத்துட்டு இருக்கணு ஆனா வேல வந் த அதிகமாருக்கு சிட்டில இங்க பொம்மா கூட பார்ட் டைம் ஜாப் எதாச்சு போயிட்டே இருக்கலா வெளில எல்லாம் போய் சுத்த முடியாது சும்மா நாளு வீடு பக்கத்துல அவுங்களா அந்த அளவுலா பேச மாட்டாங்க எல்லாங் கொஞ்சோ ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க ப்ரோ எல்லா கேமரா கீமறா எல்லா ஒரு பெரிய எடோ மாரி இருப்பாங்க
ம்
நம்ம போய்ட்டு எந்த விஷ்யமு கேக்கவு முடியாது
ம் ம்
சொந்த ஊர் வந்து வேற ஒரு இது வந்து இங்க அப்பா வந்து தங்கிட்டாரு ஒர்க் விஷ்யமா வந்தோ அப்டியே இங்கயே எடல்லா வாங்கி அப்டியே வீடு கட்டி அப்டியே செட்ல் ஆய்ட்டாங்க
அப்டியா
ம் எனக்கு சொந்த ஊர்ல நா யாரு சொந்தக்காருனு கூட தெரியாது
அப்டியா ப்ரோ
ம் அப்பா வீட் சைட்ல அம்மா வீட்டு சைட்ல தெரியு கொஞ்சோ அ நேத்து ஃபங்சன் அதா அம்மா வீட் சைட்ல தா போய்ட்டு வந்தோ நல்லா இருந்தது ரொம்ப நாளு கழுச்சு ஜாலியா இருந்தாங்க அம்மா எப்டி இருந்தது ப்ரோ நேத்து
ம் ம் ப்ரோ நீங்க கேட்ரிங்லா போவீங்ளா ப்ரோ
கேட்ரிங்லா ஃபரெண்ட்ஸ்லா போவாங்க ப்ரோ நா போ மாட்டே ப்ரோ
ம்ம் ம்ம் இன்ரஸ்ட் இல்லயா ப்ரோ
இன்ட்ரஸ்டல்லா இருக்கு வீட்லயு விட மாட்டாங்க ப்ரோ வேலைக்கு ஏதாச்சு போ எதுக்கு அதல்லா
ம் இல்ல ப்ரோ கேட்ரிங் ஒர்க் கேட்ரிங் ஒங்கள கூப்லான்னு பாத்தே இன்ட்ரஸ்ட் இல்லன்டிங்க அப்டியா ப்ரோ இல்ல ப்ரோ பாத்ததே ஒரு கேட்ரிங் இருக்கு பாட்னர் கிட்ட சொன்னே சரி வன்னு வரன்னாரு அதா கேக்கலானு பாத்தே
எந்த ஏரியா ப்ரோ
ப்ரோ பக்கத்துலதா ப்ரோ பாலமேடு
எப்ப
கம்மிங் டொண்ட்டி ஃபைவ் ப்ரோ
செரி ஓகே ப்ரோ பாக்கலா நீங்க டொண்டி ஃபைவ்னோன தா ஞாபகோ வருது ப்ரோ டொண்டி ஃபைவ் பட் டே ப்ரோ
யாருக்கு ப்ரோ ஒங்களுக்கா
ஆமா ப்ரோ
வாவ் சூப் ப்ரோ சூப்பர் டொண்டி ஃபைவ் பர்த்டே வா
ஆமா
என்னா ப்ரோ அப்ப வீட்ல கேக்லா வெட்டுவாங்க போலது
வெட்டுவாங்க ஆனா நம்ளுக்கு அதல்லா இன்ட்ரஸ்ட் இல்ல கேக்லா
என்னா ப்ரோ ஆள்லா இல்ல ப்ரோ நீங்க லவ் பண்லயா ப்ரோ லவ்வலா
அதல்லா இல்ல ப்ரோ வாழ்க்கேல நல்லா முன்னேறி நல்ல எடத்துக்கு போனு அவ்ளோ தா ம் நீ எப்டி ப்ரோ எல்லா செகண்ட் டிகிரி போட்டு எதுனா ஒர்க்கா இல்ல எதுனா பிஸ்னஸா இல்ல விவசாயமா எதா ஏதாச்சு‌ இப்பயே டிசைட் பண்ணிணு அது கேத்தா மாரி அப்டியே போ ப்ரோ நீ அப்பறமா ஒனக்கு அதா இன்னு ஒரு வருஷோ இருக்கே அது அப்பறமா பாத்துக்கலா அப்டின்னா சோ‌ இப்ப நின்றீங்க எதுமே பண்ண முடியாது நீங்க என்னா பண்ண போறீங்களோ அத கரெடா அதுக்கு அந்த பண்ணாதா நீங்க கரெடா இது பண்ண முடியு
ம் என்னா ப்ரோ டிகிரில போட்டீங்களா
டிகிரிலா போட்ல ப்ரோ செகண்ட் டிகிரி போட்டு என்னா ப்ரோ பண்றது‌ கரஸ்ல சும்மா போட்டு செரி ஏதாச்சு ஒர்க்கு மாரி ஏதுனா போலா போய்ட்டு காசு கீசு சேத்து வச்சு அப்டியே அப்டியே ஒரு டூ இயர்ஸ் போது வீட்ல கொஞ்சோ சப்போர்ட் பண்ணுவாங்க எதாச்சு கறிக் கட‌ போட்டு அத கரெட்டா ப்ரமோஷன் பண்ணி அந்த வழில அப்டியே போயிட்லான்னு பாத்தே வீட்ல சப்போர்ட் பண்ணாதா ப்ரோ எது‌ இருந்தாலு பண்ண முடியு நம்மளேலா பண்ண முடியாது. நம்மளே பண்ணோமான்னா ஒரு பத்து வருஷோ அஞ்சு வருஷோ கஷ்டப்படணு அதுக்குள்ள ஏஜ்ஜாயிடு அதுக்கப்றோ எப்ப கல்யாணோ பண்றது ம் அதெல்லா இருக்கு அதனால பாக்றது இல்ல வீட்ல சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ளுக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறாங்க.
பாக்கலா என்ன சொல்ரிங்கள்?
ஆ கர்ட்டுதா ப்ரோ
அப்றோ
என்ன பண்றீங்க வீட்ல சும்மாதா இருக்கீங்ளா?
சும்மதா ப்ரோ இருக்கே எதாச்சு ஃப்ரெண்ட்ஸ் யாரா கூப்டுவாங்க கால் பண்ணுவாங்க.
ம்
ஃப் எதுனா போயிட்டு பேட்மிண்டன் எதுனா ஆடிட்டு வந்து திருப்பி சும்மாதா இருக்கனு. இந்தா இது கால் பேசனு கொஞ்சொ அவ்ளோதா இல்ல தூங்குவே பி எஸ் ஃபைல்ல கேம் ஆடுவே.
ஆ
இதா ஒர்க்கே
ஹலோ வச்சிரவா ப்ரோ
ம் வேற எதுவு இல்ல ப்ரோ எவ்ளோ ட்ரை பண்ணாலு எதுவு வரமாட்டேது எதாச்சு டாம் ஜென்ரல்லா லேப்டாப் எத்து வேணா படிப்ப புக்ஸ் படிப்பே ப்ரோ நெறைய அவ்ளோதா ப்ரோ
இல்ல ப்ரோ படிச்சு மு முடிச்சிங்கல்ல டிகி என்ன முடிச்சிங்க என்ன கோர்ஸ் கேக்கறே ம்பிஷ் ஆ
ம்
கூப்டுறாங்க ப்ரோ
புக்ஸ்லா நெறைய படிப்போம் ப்ரோ, ஏன்னா நாலஜ்லாம் வளத்துக்கலா இங்கிலீஷ் நாலேஜ் எதாச்சு
அப்படியா ப்ரோ ப்ரோ நீங்க எஸ் சொன்னாங்களே அரியர் எதனாச்சிங்களா ப்ரோ இதுல
அரியர்ல்லா இல்ல ப்ரோ
அரியர்லா இல்ல ப்ரோ இல்லயா ப்ரோ
ம்
ம் என்ன அப்டி சவுண்டு வருது பாத்துக்க எதோ
இல்லியே ப்ரோ அங்க ப்ரோ எதோ ஒன்டு நாய் கொலைக்கிற மாதி இருந்தது இது காசு முடிச்சுட்டா ஒரு வேல முடிஞ்சிரு.
அப்டியா ப்ரோ
சாப்புடணு ப்ரோ சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க அம்மா அம்மா வீட்டுக்குட்டதா வந்தாங்க.
நேத்து யாரு நேத்து யாரும் வரலையா ப்ரோ அப்போ அதுக்கு காலுக்கு காலு
இல்ல இல்ல ப்ரோ, நேத்து ஃபுல்லாதா சொல்றனே பங்க்ஷன் போயிட்ட வரவே லேட் ஆயிடுச்சு நேத்து மொபைலே யூஸ் பண்ல இனிகுதா நவ்ளோனா எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் இருக்கு
ம்
அது போல பசங்க கால் பண்ணறாங்க
ப்ரோ இப்போ இப்போ இந்த அ இதுல எப்டி ப்ரோ யு பி ஐ ஆட் பண்றது பண்ண தெர்ல அது மாதிரி இப்போ கால் பண்ணா காசு வருன்னாங்களா
ஆமா
அது எப்படி பங்கது தெர்ல காசு பாக்கது
சரி ஓகே ப்ரோ பாருங்க அப்டின்ட்டு
என்னா ப்ரோ அதுடைம் ஆ
ம் போலா அவ்லோதா ம்
இல்ல ப்ரோ கொஞ்ச பேசு ப்ரோ டயம் ம் எதுல ப்ரோ அந்த யு பி ஐ நம்பர் எப்டி ஆட் பண்ணறது கேக்கறே
யூ பி ஐ நம்பரா அ ப்ரோ அது நீங் டாஸ்க் அசைன்னா பண்ண பண்ண இப்பெல்லா பண்ணாதா ப்ரோ நீ ஃபுல்லா இது பண்ணிட்டு அப்பறமா ஆட் பண்ணு ப்ரோ ம் சின்ன சின்னதா அமௌண்ட் வந்துனு இருக்கு சரிப்போதும் ப்ரோ நான் நார்மல் வரேன்
சச்சரி ப்ரோ